என்னடா பண்ணிட்டு இருக்க இப்ப ஃப்ரீயா
ம் ஃப்ரீ தா இப்ப தா சாயங்கால காபி குடிச்சிட்டு ரெண்டு நாள் சும்மாதா உக்காந்துட்டு இருக்கே சொல்லு
ஆ இன்னைக்கு என எனக்கு ஒரு அவசரமான ஒரு தேவ இருக்கு அதா உங்கிட்ட பேசி ஒரு நல்ல ஐடியா வாங்கலான்ட்டு இருக்கே
ம் சொல்லு சொல்லு நா ஃப்ரீ தா இப்பதா
ஆபீஸ் வேலைக்கும் வீட்ல சில இணையதள டைப்பிங் மற்றும் வடிவமைப்பு வேலைகள செய்யறதுக்கோ புதுசா ஒரு லேப்டாப் வாங்கலாம்னு இருக்கன்டா
ம்
இப்போ வச்சிருக்கிற பழைய லேப்டாப்ப ரொம்ப மெதுவாக ஓடுது ஆன் பண்ணாலே சுத்திட்டே இருக்கு அப்டியே வரவே மாட்டேங்குது வேலயே சா அத வச்சி வேலயேஸ் செய்ய முடியல அதாப் புதுசா ஒரு லேப்டாப் வாங்கலான் இருக்கே உனக்கு ஏதாவது ஐடியா இருக்கா
நல்ல முடிவுதான்டா இப்ப இருக்குற காலத்துல மடிக்கண்ணி இல்லாம எந்த விஷ்யமும் செய்யம் மு முடியாது அதுவு இல்லாம எதுவு பண்ணவு முடியாது உனக்கு வந்துட்டு எந்த மாறியான லேப்டாப் வேணு கேமிங் லேப்டாப்பா எடிட்டிங் லேப்டாப்பா
எனக்கு பெருசா கேம் விளாடுறதுக்குலா ஆச இல்லடா
ம் உம்
ஆனா அது ஒரு அளவா வேலைக்கு செய் ஒரு அளவுக்கு மேல வேல செய்ற மாறி வேணு சாஃப்ட்வேரு அதெல்லா நல்லா எடுத்தாலே போது ஒரு ச ஒரு இதுக்கு அப்ரோ அப்பப்போ சின்ன சின்ன போட்டோ எடுப்பே அது லைட்டா எடி பண்ற மாறி இருக்கணு அவ்ளதா
அப்ப நீ அளவா வேல செய்ற லேப்டாப்புனா பிஸ்னெஸ் லேப்டாப்பு எடுத்துக்க இல்லாட்டி அதிகமா விளையாடுவேன்னு சொன்னம்னா கேமிங் லேப்டாப் எடுத்துக்க அதுவுமில்லாட்டி உனக் க்கு ரொம்ப நேர யூஸ் பண்ணணு ஆஃபீஸ் ஒர்க்கு இருக்கணு ஹோம் ஒர்க்கு இருக்கணு ஹோம்ல வச்சி யூஸ் பண்ற மாரி இருக்கும்னா பேட்டரி லேப்டாப் வாங்கிக்க இது எல்லாமே வந்துட்டு நிறைய டைப்ஸ் இருக்குடா
சேர் ட்ரா ஆபிஸ்க்கு தூக்கிட்டு போக ஒரு வெயிட் கம்மியா இருக்கற மாரி இருந்தாலே போது அப்புற அந்த ப்ராஸ்சரு அப்புற அந்த இதெல்லா எப்புடி ப்ராஸ்சரு கிராபிக்ஸ் கார்டு எல்லா
ம் உன்னோட வேலைக்கி ஏத்தமுதுனா ஐஃபை இல்லாட்டி ரைஜன் ஃபை அந்த டைப்ல இருக்கு அதுக்கப்புறமா வந்துட்டு இப்ப வர ஜென்ரேஷன்லா வந்துட்டு ஐ செவன் ஜென்ரேஷன் எடுத்துக்க அதெல்லா வந்துட்டு உன்னோட வேலைக்கு எப்பவுமே வந்துட்டு ஏத்த மாறி இருக்கு
அப்படியா அப்ப தலைமுறை ரொம்ப முக்கியமா சரி ஆ தற்காலிக நினைவகம் அப்புற அந்த அந்த ரமு
ம் ம்
ஸ்டோரேஜு எயிட் ஜிபி போதுமா அதுக்கு மேல வாங்கலாமா
கண்டிப்பா வந்துட்டு சிக்ஸ்டீன் ஜிபி வந்துட்டு வாங்கிற மாரி தா இருக்கு அதுக்கப்புறமா எயிட் ஜிபி வந்துட் ட்டு ரேம் அதுக்கப்புற சிக்ஸ்டீன் ஜிபி வந்துட்டு ஆ போட்ற மாரி இருக்கு மல்டி டாஸ்கிங் எஸ்எஸ்டி வந்துட்டு ஃபைவ் டுவெல் வர்ற மாரி இருக்கு மல்டி டாஸ்கிங் த்ரெட் அந்த மாறிலா நெறைய இருக்கு பாத்து வத்துக்க
ஆ சரி திரு அப்புற அந்த ஸ்கிரீனோட இன்ச்சு அதோட சைஸ் எல்லா எப்படி வாங்குறது எச்டிலா வாங்கணுமா இல்ல அந்த கிளரு ஆன் வட்டிக்ளரு அந்த மாரி இருக்கிறது வாங்கறதா
அ அதாவது ஸ்கிரீன் சைஸ்னா வந்துட்டு ஒரு பதினாலு இன்ச்சு அந்த மாரி வாங்கிக்க அதுக்கப்புறமா வந்துட்டு கிராஃபிக்ஸ் காடு வந்துட்டு அ ஒருக் தகுந்த மாரி இருக்கு ஓவர்லோடுனா வந்துட்டு ஹை கிராபிக்ஸ் காடு அதிக வேலைப்பாடுகள்னா அதிக கிராபிக் ஸ்காடு இருக்கற மாரி இருக்கு இந்த மாரி நெறைய இருக்கு அத பாத்து வாங்கிக
ஆ சேரிடா அப்புற எந்த கடையில வாங்கினா நல்லா இருக்கு ஆன்லைன்ல வாங்கலாமா இல்ல நேர்ல போய் நம்ம வெலய பேசி கம்மி பண்ணி வாங்கறதா
நீ நேர்லயே போயி வெலய கம்மி பேசி வாங்குறதா வந்துட்டு எனக்கு நல்லது
ஆ செரி
எனக்கு நல்லதாதா தெரியுது அதுக்கப்புற வந்துட்டு ஆ லேப்டாப்பு என்ன எப்டி ஒர்க் ஆகு என்ன கண்டிஷன் அவங்கட்டே கேட்டுக்க நா இப் ஆஃபிஸ் ஒர்க் பண்றீங்க அதுக்கு தகுந்த மாரி லேப்டாப் கட தாங் அப்டினா அவங்களே கடையில சொல்லுவாங்க
அப்டியா நம்ம நம்மளோட தேவைய அவங்கட்ட சொன்னாலே போதுமா
ம் உன்னோட தேவையாவவே அவங்கள்ட சொன்னாலே போது அதுக்கு தகுந்த மாரி அவங்களே லேப்டாப்பு எடுத்து தந்துருவாங்க ஆ அதுவு இல்லாம நீ வந்துட்டு அவங்கட்ட கொஞ்ச பேசுனினாலு ஆ ரேட்டு கொஞ்ச கம்மி பண்ண முடியு அதோட வெலய கொஞ்ச உன்னால கம்மி பண்ண முடியு அத பேசி வாங்கணு அது
நம்ம அத இப்பவே வாங்கலாமா இல்ல கொஞ்ச நாள் போனுக்குப்புற வெல எல்லா கம்மியானதுக்கப்புற வாங்கலாமா
இல்லட்டி ஒனக்கு தெரிஞ்ச யாராவது மாணவன் அப்டி இருந்தாங்கனா அவங்களோட அடையாள அட்டய வச்சு நீ வாங்குனனா ஒனக்கு அதுக்கு தகுந்த மாரி ஒரு ஒரு ஆஃபர் இருக்கு
ஓ சரி அது வச்சு வாங்கனா கம்மி ஆகுமா
ம் அது மச்சு வாங்குனினா கம்மியாகு இல்லாட்டி உனக்கா கல்லூரி தேவ படிக்கிற நண்பரா இருந்தா அவரோட அடையாள அட்டைய வச்சு வாங்குனாலு ஒனக்கு காசு கொஞ்ச கம்மியாகு லேப்டாப் வாங்கறதுக்கு
இப்போ எல்லாமே வெல கம்மியா ஆகிட்றுக்குனு சொல்றாங்களே இப்ப வாங்கலாமா இல்ல கொஞ்ச நாள் நம்ம காத்துருந்து அப் அப்றமா இன்னி கொஞ்ச ரேட் எல்லா இறங்குன அப்றமா வாங்களாமா
தெரியல என்னன் தெரில இப்பதா என்ன தெரில ரேம் எல்லா கம்மியா இருக்குன் சொல்றாங்க இதே ஒரு ரெண்டு மூணு மாசத்துக்கு முன்னாடில்லா பாத்தீங்கன்னா வந்துட்டு ரேம் வந்துட்டு எவ்ளோ ரேட்டு தங்கத்தோட இணையான ரேட்டுக்கு‌ வித்துக்கிட்டு இருந்துச்சு அப்பெல்லாம் வாங்றது ரொம்ப கஷ்டம் எப்ப கம்மியாவுதோ அப்ப டக்குன்னு வாங்கி போட்டேனா உனக்கு ரொம்ப நல்லது அப்ப
அப்புறம் என் நண்பர் ஒருத்தர் இருக்காரு இந்த மாரி கடையில தான் வே ல செய்றாரு அவருட் ட சொல்லி சொல்லி எனக்கு ரொம்ப போதும் போதுன்னு ஆயிடுச்சு அவர் எதுவுமே ஒரு பதிலே உருப்படியா சொல்ல மாட்டோங்கிறாரு
அவர்ட சொன்னன்னா வேலையாகா ன்னு உனக்கே தெரியுதுல அதனால நீ வந்துட்டு உனக்கு தெரிஞ்ச கடையிலயே போய் விசாரிச்சு உனக்கு புடிச்ச லேப்டாப்பே நீ எடுத்துக்கிட்டேன்னா உனக்கு வந்துட்டு நல்லது ஏன்னா அப்ப அந்த நண்பர்ட சொ ன்னா அவருக்கு நறைய வேலைகள் இருக்கும் நீ சொல்றது கவனிக்காம போயிருவாரு அதுக்கப்புறம் என்னடா மச் ச்சா நான் சொல்லவே இல்லை அப்டின் நீ நான் சொன்னேன் நீ கேடக்கல அப்டின்னு கேட்டதுக்கு அவரு அப்புறம் கோச்சு கொடுவாரு நறைய வேலைகள் இருக்காங் மாரி நண்பர்கள்ட எப்பயுமே வந்துட்டு பொருள் வாங்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான்
ஆமா அந்த வேலையே வச்சுக்க கூடாது அவரு ஏ எப்பவுமே பாத்தீன்னா அவர் வேல செய்யறதே இல்லயாமா நா‌ கேள்விப்பட்டேன் அவ நா நேர்லே போய் பாத்தே அவர் கடையில அவர் வந்து வே அதனால வந்து அந்த அளவுக்கு அவரு சொல்ற அளவுக்கு கூட அவர் வேல செய்யறது இல்ல சும்மா பெருக்குறாரு கடைய அப்புறம் அங்கங் க அழுக்கு தொடைக்கிறது இந்த வேலை தா அவரு செய்வாரு ஆனா அவரு குடுக்குற பில்டுஅப் பாத்தீங்கன்னா கம்பியூட்டரே அவர் தான் தயாரிக்கிற மாரி அவர் பேசுவாரு
ஏன்கிட்ட என்னமோ சொன்னாரு கம்பியூட்டர் லாம் வரும் ந அதலாம் பிரிச்சு என்னன்னு செம்ம பண்ணி பாபேன் அரி ரிப்பேர்‌ பா பழுது பழுது பாத்து கொடுப்பேன் மடிக்கனிணியெல்லாம் அப்டின்னு சொன்னாரு
அப்டிலாம் இல்ல நா போய் பாத்தேனே நேர்ல அவர் சீமார் வச்சு கூட்டிக்கிட்டே அந்த அழுக்கெல்லாம் தொடச்சிட்டு கேடக்கிறாரு வேற என்ன பண்றாருன்னா அந்த பெல்ட் டு தூக்குற வேலை அப்பப்போ கடைய வந்து பாத்துக்கிற வேலைதான் பண்றாரு என் நண்பரோட இன்னொரு மடிக்கணிவின்யாச்சு என்னாச்சுன்னா பின்னாடி பாத்தீங்கன்னா நாலு ஸ்க்ரூ வந்து கலண்டு போயிர்ச்சு
ஐய்யெயப்பா ஆ
ஆமா அவரு அதுக்கு மேல அவரு வந்து அந்த அளவுக்கு அவரு பயன்படுத்தவே மாட்டாருா சும்மா வாங்கி சோபு சோகேஷ் மாரி வச்சுக்கிறாரு இருந்தாலும் அதுல இருந்து ரெண்டு ஸ்க்ரூ கழண்டு காணாம போயிடுச்சு
எப்டி சும்மா இருந்த லேப்டாப்ல வந்துட்டு ரெண்டு ஸ்கரூ துனா இவருதா ஏதாவது தப்பு செஞ்சிருப்
ஆமா அது எதும் பண்ற ஒன்னு அவர் அதிகமா பயன்படுத்தினருனா கல்ற வாய்ப்பு இருக் அவரு எங்க பயன் பயன்டுத்துறாரு வீட்டுலதான் கிடைக்குது அது எங்க ஓரமா
ம் ம்
அதனால நம்ம நண்பர்ட கேட்டப்போ அவரு நான் இப்போ வாங்கித் தர்ரே கொண்டு வரன்னு சொன்னாரு நாலு மாசம் ஆச்சு இன்னியும் கொண்டு வரல
அவருக்கு என்னனே தெரியல அவர் கடையிலா வேலை செய்றாரா இல்ல வே வேரனும் செய்றாரானும் தெரியல
ஆமா இவரு பாத்தீங்கன்னா இந்த வாங்கிட்டு லேப்டாப்ப வாங்கிட்டு அது பாவம் அந்த லேப்டாப் வாய தொறந்து கதருது என்னை வந்து பயன்படுத்துறா அப்டின்னு அவரு பயன்படுத்தவே மட்டோங்கிறாரு
ம் சும்மாவே வெட்டியா போட்டு வச்சிருந்தாலுமே லேப் டாப் பழுதாகி போகும் கொஞ்சமாது வந்துட்டு பயன்படுத்தினா தான லேப்டாப் அதோட இப்ப வேலைய கரெக்டா செய்யும்
ஆமா இதே வச்சிக்கிட்டே இருந்தார்னா அவரு கடைசி வரைக்கும் பாத்துட்டே இருக்க வேண்டியதா அந்த லேப்டாப்பா
அவரே பாத்து பாத்து சாமி கும்பட வேண்டியதா அதுக்கு பத்தி சூடம் பொருத்தி ஆ சாமி கும்ப்ட்டு தேங்கா வாழப்பழம்லா உடைச்சு வைக்க வேண்டியதுதே லேப்டாப்
அதுதா அவரு இன்னு பண்ணல அத பண்றதுக்கு ஆச்சரியம் இல்ல அது பண்றதுக்கு அவரு
அதயு பண்ணிருவாருன்ட்டீங்களா
ஆமா அவரு வந்து பாத்தீங்கன்னா வாங்கனதுல இருந்து இத் இதோட மூணு தடவை அத வந்து ரீசெட் பண்ணிட்டாரு எதுக்கு பண்ணாருன்னே அவருக்கே தெரியல ஏ பண்ணன்னு எனக்கு தெரியல என்ட தா பண்ணி சொல்லி பண்ணி சொன்னரு அந்த இத அப்புற பாத்து ரீசெட் எல்லா பண்ணதுக்கு அப்புறோ பாத்தீங்கன்னா இப்ப நம்ம திரும்பி நம்ம உள்ள போம்போது அது பாஸ்வேர்ட்ல கேக்குமில்ல
ம்
அதையே அந்த ஆள் மறந்துறாரு
என்னங்க அவர் பேசமா அவர் லேப்டாப் வாங்க ஒரு தகுதியே இல்ல போலாங்க எல்லா
ஆமா அவரு பாத்தீங்கன்னா நா கேக்கறே உங்களோட பாஸ் என்னது அப்டின்னு கேட்டா நீங்க தான போட்டீங்க அப்டின்னு என்னய பழி போட்றாரு ஏ மேல
அடப்பாவி அவரோட பாஸ்வேர்டுக்கு லேப்டாப்ல ஆ
அவரடு லாப் டாப் பாஸ்வேர்டு அவருக்கு தா தெரியு எனக்கு எப்டி தெரியு
அவரு கொஞ்சோ படிப்பறிவு இல்லாதவரு போல
ஆமா படிப்பறிவு இல்லாத ஆளு அது ஒழுக்கமா படிக்கிற டைம்ல படிக்காம நம்ம உயிர வாங்குறாரு கல்லூரிக்கு அமிச்சா படிக்கறதுல்ல அங்க போயிட்டு அங்க இருக்கற சில நம்பர்களோட தவறான இதெல்லா வெச்சுக்கறாரு நடவடிக்கை எல்லா தவறா போகுது என்னதா அடிச்சாலு அவரு திருந்த மாட்டிக்கிறார்ல்ல
ஆமா
அதுவே முக்கியமா பாத்தீங்கன்னா அவரு வீட்ல அவர சொல்ற தப்பு இல்ல அவரு வீட் லதா நம்ம போட்டு பேசணு அவர சொல்லி ஒரு பிரயோஜனமு இல்ல
ம்
தந்தய போட்டு நம்ம நல்லா கேள்வி கேட்டோன்னா சரியா போய்ரு
அவரு பாவோ அவர் புடிச்சு கேள்வி கேட்டீங்கன்னா அப்றோ இவரு தகாத முடிவெடுத்து பிரச்சனை ஆகி போகுங்க நம்மளுக்தாங்க
ஆமா அவிரு வேற ஒரு தடவ என்னாயிருச்சுன்னா அவரு வீட்ல வந்து இந்த சண்டனால அவர் வீட்டுக் பின்னாடி ரயில்வே தண்டவாளோ இருக்கு
ம்
தண்டவாலத்துல போய் தலைய வைக்கிறேன் சொல்ட்டு இவரு போய் நிண்ட்டாரு
ஐயையோ அப்பா
அப்பறோ நாங்க என்னோட சக நண்பர்கள்லா சேந்துதா அவர் உயிர காப்பாத்தி அவரு கொஞ்சோ மருத்துவ சிகிச்சைக்குலா குடுத்து அவசர சிகிச்சையில அவரு படுக்க வெச்சு அப்பறோதா நாங்க அவர மீண்டு எடுத்தோ
ம் அதனாலதா வந்துட்டு இந்த மாரி தவறான முடிவுகள் எடுத்தீங்கன்னா அப்பறம் ம் டும் வந்துட்டு தலைய வந்துட்டு தண்டவாளத்துல வைக்க
அப்றோ ஆ நெறைய வாய்ப்புகள் இருக்கு மருத் துரு இதேத சொன்னாங்க நீங்க சொன்னததா கரெக்டா அவங்களு சொன்னாங்க அதாவது இவருக்கு வந்து அ அப்பப்ப மனம் நல பாதிக்கப்படுது அதனால நீங்க கொஞ்சோ பாத்து கவனுச்சுக்கங்க கூடயே இருந்துக்கங்க எப்பவுமே அவரு கூடயே இருந்துக்கங்க அவரோட கண்காணிப்பா அவர் மேல கண்காணிப்பாவே இருந்துக்குங்க அப்டின்னு சொல்லி வெச்சிருக்காங்க
ம் சேரிய அந்த நெனப் நண்பர நீங்க பாத்துக்கங்க ஆ எனக்கு வந்துட்டு கொஞ்சோ வேலையாகி போச்சு நா கெளம்பறே நான்னு
இருங்க அவரு தா கூப்புறாரு நா கூப்புறே அப்பறமா
ஆ சேரி